ஹலோ கேக்குதுங்க உங்களுக்கு கேக்குதுங்களா
கேக்குது
நல்லா இருக்கீங்களா
நீங்க எப்படி
ந உம் நல்லா இருக்கங்க சாப்பிட்டாச்சுங்க நீங்க
ஆஹ் நா சாப்பிட்டாச்சு
சரி சரிங்க வீட்டு்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ நல்லா இருக்காங்க
சரி சரி சரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆஹ் நல்லா இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நா பசங்களுக்கு சாப்பாடு குடுத்துட்டு பேச வந்தாச்சு
சரி சரிங்க
டாபிக் ஏதாவது சொல்லுங்க அத ரிலேட்டடா பேசலாம்
சரி சரிங்க குழந்தைங்கல்லாம் லீவு முடிஞ்சிருச்சுங்களா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆயிருச்சா
லீவ் முடிஞ்சு ஜூன் ஒண்ணு தா ஓபன் ஸ்கூல் ரீஓபன்
சரி சரிங்க உம் இங்கேயோ ஸ்கூல் ஒன்னாந்தேதி தா ஓப்பன்னு ஸ்கூலுக்கு போய் புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சுங்களா
ஆஹ் வாங்கியாச்சு புக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு
சரி சரிங்க பீஸ் எப்படிங்க டேமுக்கா இல்ல மொத்தமா ஃபர்ஸ்ட் நாளே கட்டிருணுங்களா
டெர்ம்போடியும் இருக்கு மந்த்த்லி இயர்லியு இருக்கு ஒன் பேமெண்டும் இருக்கு என்னா மை நம்மளோட இஷ்டம் தா எப்படின்னாலும் பே பண்ணிக்கிடலாம்
ஓ சரி சரிங்க
ஆமா
சரிங்க புக்ஸ் எல்லாம் அப்பவே குடுத்துருவாங்களா
ஆஹ் குடுத்துட்டாங்க
தருவாங்க ஓ செரி யூனிஃபார்ம்மெல்லா வாங்கணுங்களா அங்க ஸ்கூல்ல குடுப்பாங்களா இல்ல வெளிய வாங்கணுங்களா
ஸ்கூல்லல தான் கொடுப்பாங்க சிஸ்டர்
ஓ செரி செரிங்க நீங்க வந்து நாங்க வாங்கி ஸ்டிச் பண்ற மாதிரி தான் இருக்குங்க
ஓ செரி இங்க அமௌண்ட் மட்டும் பே பண்ணபோது ஸ்கூல்லயே ம் தச்சு குடுத்துருவாங்க
ஓ இங்க வந்து நாங்க வெளியில வாங்கனோம் இப்ப துணி வாங்கிட்டு ஸ்கூல்ல துணி குடுப்பாங்க அந்த துணிய வாங்கிட்டு நம்ம தச்சு போட்டுக்கணும்
சரி சரி சரி சரி சரி ஏதாட்டு ஒரு லெ பேசலாமா எது சம்பந்தமா பேசலாம்
இன்னைக்கு ஒரு பஃங்க்ஷன் போயிட்டு வந்தோங்க
ஆஹ்
எங்கேஜ்மென்டுக்கு
சரி சரி சரி
போய் வரறதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயி போச்சு
ஆமா பங்க்ஷன் வீட்டுக்கு போறதுனாலே கெளம்பி அதுவும் இந்த சம்மர் ஹால வந்து கெளம்பி போகறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம ரெகுலரா இப்போ ரெகுலரா வேலைக்கு போறது தெரியாது பங்க்ஷன் வீடுங்க போது வீட்ல சமைச்சு வெச் பெரியவங்களந்து சின்னவங்கள கூப்டுட்டு அது ரொம்ப கஷ்டம் அதுவும் இந்த சம்மர் சீசன்ல வந்து வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கா நமக்கு கொஞ்சம் வெளி வெளியில போவதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு
ஆமா ஆமாங்க அதுதான் ரொம்ப கஷ்டம் அது கொழந்தைங்க கூட்டிட்டு போகணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டங்க
கண்டிப்பா கண்டிப்பா கொழந்தைகளை கூட்டுட்டு போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வீண் போனா ஃப்ரீயா கூட சாப்பிட முடியாது கொஞ்சம் கிரௌடா இருந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படின்னா நின்னுட்டு சாப்பிடுற ஒரு சூழ்நிலை தான் உருவாகும் அதே நமக்கு ஒரு மாதிரி ஆயிரும்ல
ஆமாங்க கொழந்தைங்க கூட்டிட்டு போறத டயர்டு கொழந்தைங்கள விட்டுட்டு போவ முடியாது லீவு நாள்ளானங்காட்டிக்கு
கண்டிப்பா கண்டிப்பா
உம் ஸ்கூல்ல நா கூட தெரிஞ்சுக்காது நம்ம விட்டுட்டு போய்க்கலாம் போயிட்டு அவங்க வர்றதுக்குள்ள வரலாம். இது ஸ்கூல்னால் லீவா இருக்கு இருக்கிறதுனால ரெண்டு ரெண்டு பேர் அங்கழுத்து இங்க இழுத்துட்டு வெயில் காலத்துல வர்றதே பெரும்பாடா இருக்கு
கண்டிப்பா கண்டிப்பா இப்போ வந்து ரொம்ப கஷ்டமாதான் இருக்கு
அதுல்லாம் ஆனங்காட்டிக்கு நெறைய பங்க்ஷன்னு
கண்டிப்பா கல்யாண சீசனை விட இந்த மந்த்து வந்து என்ன சொல்றதுன்னா கோவை திருவிழா அதிகமா இருக்கு கோவில் திருவிழா ஓ அதே ஒரு என்ன சொல்றனா க்ரௌட் ஆயிருது
ஆமா ட்ராஃபிக்கு அதனால ரொம் ம்ப டயர்டு நம்ம போற நேரத்துக்கு அதுக்கு வர்றதுக்கு ரொம்ப இதா இருக்கு
கண்டிப்பா ஏனா எல்லா சொந்த பந்தங்களு அஹ் இதுதா லீவு எல்லா கொழந்தைங்களுக்குமே லீவு செரி நம்மளு கொஞ்ச லீவ் எடுத்து வரலாமே ஊருக்கு அப்படின்ட்டு சொந்த பந்தங்களெல்லாம் வாறாங்க நம்ம அவங்கள பாக்கத்துக்காக போறோம் ஒரே என்ஜாய்மெ ஆனா அத கடந்து போகுறதுக்காக என்ன சொல்றதுனா பஸ்லயோ பைக்லயோ கார்லே போகும் போது அவ்ளோ ட்ராஃபிக் இருக்கு நம்மளால வந்து கடந்துப் போக முடியல போ ஏன்டா போறோ ஆஹ் கண்டிப்பா ஏன்டா போறோ அந்த நெலமைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்றோ
ஆமாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அதா வண்டில போயிட்டு நண்ணங்கெல்லா பாத்துட்டு இங்க ரிட்டன் வர்றது ரொம்ப டயர்டு காலைல இருந்து சாய்ந்தர மட்டு ஒரு வேலையு வீட்லயே செய்ய முடியாது போயிட்டு வந்தாக வந்து ஒன்னு செய்ற மாதிரி இல்ல வந்தோனே டயாடாயிறுது
கண்டிப்பா நம்மலா டெய்லி பண்ற ஒர்க்க கூட டெய்லி ரொட்டேட் பண்ற வேலைய கூட நம்மளால பண்ண முடியாம போயிருது
ஆமா இத்தனைக்கு நம்ம அங்க சாப்ட்டுட்டு வந்துருவோ ஆனாலு இங்க வந்து டயர்டு நம்ம வேற வேற வேலையே எதுமே செய்ய முடியாது
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன மானைக்கு இன்னைக்கு நானு அப்டிதா காலைல எந்திர்ச்சு என்னுடைய காலை கடன்லா முடிச்ட்டு ஆஹ் உம் கொஞ்சோ வெல் இல்ல ஒரு சின்ன எக்சசைஸ் மாரி யோகா மாரி பண்ணிட்டு அதுக்கு அப்ற காலைல ஃப்ரேக்பஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்ற எப் பசங்கள படிக்க வைக்கிறங்க அந்த படிக்க வைக்கிற கேப்லையு கிச்சனுக்கு அங்கெ இங்கெ நடந்துக்கிட்டே சமையல் பண்ணுனே சமையல் பண்ணிட்டு கொஞ்சம் ஹஸ்பண்ட் போன் பண்ட்டு கொஞ்சம் வெயில்ல போனும் அப்பிடின்னாங்க வெளில போனுனால அதுக் கார்ல தா போப்போது இருந்தாலுமே நமக்கு அவ்ளோ டயர்டா இருக்கு போயிட்டு வந்தோன்னா அவ்ளோ டைடு ஏன்டா போனோம் அப்படின்னு அந்த மாரி ஆயிருது
ஏன்னா டிராஃபிக்ல போறதே ஒரு டயர்டு தாங்க கார்ல போனாலும் என்ன எதுல போனாலும் என்ன நின்னு நின்னு போறதே
ஆஹ் அதுதா நா சொல்லுவே இப்டி நின்னு நின்னு போறமே அப்டின்னு நா சொ இப்ப என்னனா நீ உக்காந்துக்கிட்டு தா இருக்க நா ஓட்ற எனக்கு தா தெரியு உக்கா பிரேக் பிடிச்சிட்டு இருக்கிறது அப்டின்
ஆஹ் ஆமா ஆமாங்க ரொம்ப கஷ்ட தா அவ்ங்க வண் வண்டி ஓட்டுறவுங்குளுக்கு கஷ்டோம் நம்ம உக்காந்துட்டு போறவுங்குளுக்கும் கஷ்டம்
கண்டிப்பா கண்டிப்பா ஆ போயிட்டு ஒரு ஜவுளிக் கடைக் கி போனஸ் போன அந்த கடைல அவ்வுளோ க்ரௌவுடு எப்ரி என்ன சொல்றத்னே தெரிய்லஸ் தம்மரே கேம்ப்புன் மரிப் போட்டு துணி கடைக்கு வரவ்ங் வர பேரண்ட கவர் பண்ணத விட கொலந்தைங்ள ரொம்ப கவர் பின்னி வெக்கியாங்க
ஏன்னா அப்பதா கொழந்தைங்க போனதான பேரன்ஸ் எல்லா போவோ
கே மாமா
டுடு நம்மர் நோ ரொம்ப நேர பர்ச்சேஸ் பண்ணிக்கிலா
கண்டிபா அவுங்க என்னனா கொலந்தைங்ளுக்கான கேமு ஆக்டிவிட்டிஸ் இப்ப ஒரு நம்ம ஒரு ஒரு தௌசண் ருபீஸ்க்கு வாங்குறோ நெனச்சுகோங்ளே சும்மா அனா தௌசண் பிஸ் கூப்பனோ குடுத் தாவ் நமக் ஒரு கூப்பன் குடுக்குறாங்க அத பில்ல குடுத்தா அத வச்சு ஒரு ஃபை கேம் வந்து நம்ம ப்ளே பண்ணலா அந்த ஃபை கேம்மே கொலந்தைங்ளுக்கான எத் அத அந்த ப்ளே பண்ணதுக் அப்றோ அதுப் அந்த கேம்ல வந் அவுங்க எடுத்து ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்கோர் குடுத்துர்க்காங்க அத எடுத்ததுக் அப்றொ அவுங்ள கென்ன பண்ணாங்க அவுங்ளு கிஃட்டு இஷு பண்றாங்க கிஃப்ட்டு குடுக்குறாங்க அத் துமே கிஃப்ட்டு எப்டினா இந்த இந்த பொருளு இல்ல அவரு ஒரு பாட் மரி இருக் கு அதுல சீட்டு எடுத்து போட்டுருக்காங்க அதுல அவுங்கள எத்துன கேம்ல அவுங்க வின் பண்ணிருக்காங்ளோ அத் அத்துல சீட் எடுக்க சொல்லிட்டு அந்த ப்ரைஸ் குடுக்குறாங்க அப் போ அந்த பிள்ளைங்ளுக் எவ்ளோ எஜ் ஜேமெண்டா இருக் நானு கண் ஆம கண்டிப்பா நானு போனே ம் ஒரு பக்கத்ல ஒரு பக்கதுல் நெய்பர்ல உள்ளவுங்கு கொலந்த பெறந்துருக்கு செரி பாக்க போவோ ட்ரெஸ் எட்த்துட்டு போலா அப்டின்டு போன கூப்பன வாங்கியசீரே ஆளுக்கு ரெண் ரெண்டு கூப்பன வாங்கிட்டு ஒரே என்ஜாமெண்டு தா அந்த நாலு கேம்ல அஞ்ச அ அஞ்சாவுது கேம் என்ன அஞ்சாவ்து கேம் என்னன்னா ஐஸ்கிரீம் ஃப்ரீயா குடுப்பாங்க
ஓ
ஹாப்பிதா ப்ரைஸ் வாங்குனது போது அந்த ஐஸ்கிரீம் இன்னு நாளைக்கு வரலா சரியா அப்
ஆ டெய்லி கூட்டி லீவ் முடியிற முட்டு டெய்லி கூட்டிட்டு போனா அவங்களு க்கு ஜாலிதா
கண்டிப்பா கண்டிப்பா நா சொன்ன டெய்லி வர முடியுமா எனக்கு இப்போ வந்து பாருமா என்ன நா எத்தன கிஃப் ட் எடுத்துருக்க பாத்தியா மூணு மூணு கிஃப்ட் வாங்கிருக்
அவுங்களுக்கு சந்தோஷந்தானே ம் நம்ம வீட்டு வேல முடிச்சி வெளில கூட்டிட்டு போக முடியாது ஆனா இந் த லீவ் டைம்ல கூட்டிட்டு போனா அவுங்ளுக் கு ஒரு சந்தோஷம்
கண்டிப்பா கொழந்தெங்க சந்தோஷந்தானே நமக்கு
ஆம்மா அவுங்களுக்காகதா இருக்கிறதே அவுங்களுக்காகதா ம் ஏதோ ஒன்னு பாத்து பண்ணு நாலு நாள் இருக்கு முடிஞ்சிட்டா இன்னு அவ்ளோதா ஸ்
ஸ்கூலு ஸ்கூலு படிப்பு படிப்பு எக்ஸாம் எக் ஸாமுனு போயிட்டேருக்கும் அவுங்கள விட நம்மதா டிப்ரெஷன் அதிகமாகும்
நம்முளுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் காலேல எந்திரிக்குணு சீக்கிரோ எந்திரிக்குணு அவுங்களுக்கு டிபன் லன்ச் ரெண்டுமே ரெடி பண்ணணும் சாய்ந்தரம் அவங்க வர்ணும் அவங்களுக்கு சொல்லிக் குடுக் குணு அதுக்கப்பறம் டின்னர் ரெடி பண்ணணு வீட்டு வேலெல்லா சைட்ல முடிக்கிணு அவ்ங்களுக்கு ஸ்கூல்ல மீட்டிங்ன்னா கூட்டிட்டு போணு பேரண்ட்ஸ் மீட்டிங் முடிச்சிட்டு வர்ணும் ரொம்ப டயர்ட் ஆயிரும் ஸ்கூல் ஸ்டார்டாயிருச்சினா அவ்ளோதா
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றது எல்லாமே கரெட்டு தா
ஆமாங்க இவ்ங்ளுக்கு இன்னு புக்ஸு குடுக்கல அ போய் வாங்கிட்டு வர்ணுங்க
கண்டிப்பா போயிட்டேதா இருக்கு
ம்
அவங்க இந்த வயஸ்ல என்ஜாய் பண்ணனும் படிப்பு கு இம்பார்டன்ட் குடுக்கணும் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் ஸ் இம்பார்டன்ட் குடுக்கணு இப்ப என் பொண்ணு அங்க குடுத்த கிஃப்ட்ல வச்சுதா அவ ட்ராப் பண்ணிக்கிட்டு இருக்கா
ஓ செரி செரிங்க பரவாயில்ல பாருங்க அதுக் குடுத்த ஒரு கிஃப்ட அந்த பொண்ணு கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்குது
கண்டிப்பா கண்டிப்பா ஸ்டெயின் பண்ணி அவன் பொண்ண நீங்கப் பாட்டுல ஒங்க ஒர்க்கப் பண்ணுங்க நா என்னுடைய ஒர்க்கப் பண்றேன் அப்டின்னு சொல்லிட்டு அவுங்க பாட்டுல பண்ணிட்டு இருக்காங்க
ஓ ச்செரி ச்செரிங்க கொழந்திங்கிளுக்கு ஒரு ஆர்வம் வந்துரு இல்லிங்களா ஒரனு வந்துருச்சுன்னு இப்ப கலரிங் புக்கு வந்துருச்சு நா அத ஃபுல்லா கலர் பண்ணி முடிக்ற அந்த மாதிரி ஒரு ஏம் வெச்சுட்டு பண்ணிக் ப்பாங்க ம் கொஞ்ச பசங்க வாங்கி குடுத்தாலு ஒண்ணு பண்ணுற பண்றதில்ல.
எப்போதுமே வந்து எல்லா கொழந்தைங்களுக் குமே நம்ம பேரன்ட் வாங்கிகுடுக்கறத வுட அவங்க ஒரு கேம்ல வின் பண்ணி வாங்குறதுல தா அவங்க வந்து என்ன சொல்றது வேஸ்ட் பண்ண மாட்டாங்க
வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, அத அவுங்க கஷ்டபட்டு வின் பண்ணதில்லைங்
கண்டிப்பா, அதோட வேல்யூ வந்து அவுங்களுக் தெரியு
ஆமாமா
கண்டிப்பா
அதுப்ப அப்டி வ அந்த வேல்யூ தெரிற பொருள வந்து சீக்கிர தொலைக்க மாட்டாங்க
கண்டிப்பா, நா இது வின் பண்ணி வாங்குன, நா வின் பண்ணி வாங்குன, அந்தே அத வந்துஸ் ம் ரீகால் பண்ணீட்டே இருப்பாங்க அது மறக்கவே மறக்காதுல்ல லைஃப்ல கொழந்தைங்களுக்கு இப்ப நம்ம சின்ன வயசுல வாங்குனதுமே நமக்கு மறக்க மாட்டேக்குல்ல
சின்ன எர்த்தே எவ்ளோ சின்ன பொருளானாலு அது பெரிய சந்தோஷம்
கண்டிப்பா கண்டிப்பா
ம் செரி செரிங்க
சரிங்க ஓகே